அ
அ அப்டியே கேக்குதுங்லா கேளு
ஆ கேக்குது கேக்குது
ஓகேங்க ஓகேங்க இப்ப நம்ம எக்ஸசைஸ் பத்தி பேச்லாமா
அ ஓகே சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச
எக்ஸஸைஸ் பண்ணிருக்கீங்ளா உங்களுக்கு அது எதாவ்து இது இருக்கா எக்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது எதா இருக்க சொல்றீங்களா
ஏதோ ஒண்ணு தோணுச்சுன்னா ஒரு ஒரு வாரம் பண்ணுவே அதுக்கு அப்பற அது அப்டியே போ
திடீர்னு மோட்டிவேஷன் வந்தா
ஆ அதேதா மோட்டிவேஷனல் டாக்கஸ் இருக்கறனால இந்த டைசிஸ் ருக்கறனால திடிர்னு வந்துட்டு போய் கண்ணாடி பாத்தா எனக்கே தோணு அய்யோ ரொம்ப இதயிடுச்சே ரொம்ப இருக்குதுதே அப்டின்னு எல்லா தோணு இப்ப திடீர்னு இப்ப பாத்தீங்கன்னா ஸ்கின் கேர் பூந்துட்டே
அ சீன் நானே இப்ப குட்வாய் ஸ்கின் கேருக்கு ப்ராடக்ட் ல வாங்கி நெறைய பண்ணிட்டு இருக்கே இப்போ இல்லா
அது ஏனே தெரியாது திடீர்னு அப்டியே வரு
அதுதா ஆ பாப்பே ஒரு டூ டேஸ் பாப்பே செரி ஆர்டர் போடுது வாங்கு போடு அப்டின்னு சொல்லி ரெண்டு நாள் போடுவே அவ்ளதா விட்டுருவே
நா வந்து இந்த மாரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண மாட்டே எனக்கு ரொம்ப பயம் இதெல்லா
ம் ம்
டக்குனு பிம்பிள்ஸ் எதாவது ஜாஸ்தியாகி இருக்கிற டான் அதிகமாயிருமோனு இல்ல பயோ ஆனா இந்த ஹோம் ரெமிடிஸ் நெறைய பாப்பே அப்டி எல்லா பாத்துட்டு எதோ ஒன்லா வாங்கிருவே ஆ மோட்டுவேசன் டாக்டர்ஸ் எதோ ஒன்னு சொல்ட்டாங்கன்னா அதுல பூண் எடுத் அத புடுச்சிக்க வேண்டியது அத புடுச்சிட்டு அதுக்கப்பற அதுக் மே அது கூடயே போக வேண்டியது ஒவ்வொரு ஃபஸ்ட் டைம் தோணு என்னது ரொம்போ குண்டா இருக்கமோ டயட் எடுத்துக்கணு டயட் எடுத்துட்டு ஃபேஸ் பண்ணு ஆனா உண்மைக்கு சொல்ல போனா அந்த ஒன் வீக் பண்ண எக்சசைசுக்கு டயட்டுக்கு ய பாடில வந்து செஞ்சு தெரிஞ்சிச்சு அப்டி ஒரு ஒ ரு அந்த ஒன் வீக் பாத்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு எ பாடி உண்மையாவே சொல்லாமே
ம் ஆனா சேஞ்சஸ் தெரிஞ்சா நீங்க அத கண்டினியூ பண்லால்ல
ஆ அது அத தானே நா பண்ண மாட்டே
அ ஆனா சேஸ்சஸ் தெரியும் போது உங்களுக்கே இது தோணு ஓகே கண்டின்யூ பண்ணலா நாம பாக்க எப்டி மாறிட்டோ அப்டின் சொல்லில
தோணு அதே டான் அந்த டேட்டு அது இததெல்லா எடுத்து அந்த எக்சசைஸ் பண்ணி அ கொஞ்சோ ஜாலியா இருக்கு அப்டியே ஆ பரவால்ல இப்டியே எல்லா சேஞ்ச் ஆயிருச்சு அப்ப சேஞ்ச் ஆயிருச்சுல்ல இவ்ளோ சேஞ்ச் வந்துருச்சு இதுக்கப்பற எதுக்கு இந்த சேஞ்ச் போது
அ அ
அந்த மாதிரி ஒரு கேரக்டரு இதேதா ரொம்ப சோம்பேறி த்தன வேற ஒன்னு இல்ல
ம் காலைல நேரமா எழுந்திருச்சிருவீங்ளா
நேரமானா ப ம் பாப்பா ஸ்கூல் இப்ப இப்ப அவ யூ கே ஜி இனி ஏன எல் கே ஜி ஃபஸ்டு ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்டு ஒரு டூ மந்த் எல்லா ரொம்ப பயந்துட்டு ஃபை ஓ கிளாக் எந்திரி சேர்
ம் ம்
ஒரு அதுக்கப்புற தா தெரிஞ்சு இது டூ ஓ கிளாக் எந்திரிக்கணு ச்சே ஃபைவ் ஓ கிளாக் எந்திரிக்கணு
ஹம்
எயிட் தட்டிக்கு எந்திரிச்சா ஆயிரு ரெடி ஆயிரு அதா அவனுக்கா கொழம்பு வேண்டா அ வெறு தயிர் சாப்பாடு இந்த மாரி முட்டை அந்த மாரி ஏதா போயி போது அப்ப நா யோசிச்ச அவனே கொண்டு போகல அதுக்கு எதுக்கு இவ்ளோ சீக்கிரம் எடுத்து சமைக்கணு அப்போ அந்த மாரி அதுமே அதுமே சோம்பேறிதா எல்லாமே நா விட்ட அப்றோ ஏ யோசிக்கிறே இந்த ஒன் வீக் கரெக்ட்டா இருக்கணு நெக்ஸ்ட் வீக் ஸ்கூலு இந்த ஒன் வீக் நேரத்துல எந்திரிச்சிரணு இப்பவே கொஞ்சோ செட் பண்ணணு அப்டின்னு எல்லா யோசிச்சுட்டு அப்டியே இருந்தே ஆனா எ நம்ம ரோட்டீன் தா நம்ம வந்துட்டு இப்டியே இருந்துட்டோன்னு இப்டியே தா இரு போ இப்ப வந்து பாடி செல்ப் கேருன் றது ரொம்பவே முக்கியோ எனக்கு எனக்
ம் கண்டிப்பா நானுமே வந்து இப்ப நெறைய புட் ஹேபிட்லா மாறிடுச்சு சொன்ன இல்லீங்களா அப்பயுமே வந்து நமக் கு எப்டி இருக்குனா அதுல இப்ப நா வந்து அதிகமா அந்த பாஸ்ட் ஃபுட் எல்லா சாப்பிட்டு இருந்தப்போ எனக்கு அப்ப தெரில பெருசா அதை விட்டு ஒரு ரெண்டு நாள் செய்து மிஸ் சாப்பிட வேணாம்னு சொல்லி விட்டதுக்கு அப்புற தா ரொம்ப ஒரு மாரி ஆயிடுச்சு இல்ல அது சாப்டணு சாப்டணு எதுக்கு இதெல்லா இருந்துட்டு எக்சைஸ் அதெல்லா இதெல்லா பண்ணிக்கிட்டு அப்டின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆயிடுது அதச் சுகர் டயட்லாம் ரொம்ப கஷ்டம்ங்க நா ட்ரை பண்ணிருக்க அ அதிகபட்சம் ஒரு ரெண்டு நாள் தா ட்ரை பண்ணிருக்க அது எங்கிருந்துதா அந்த க்ரேவிஞ் வருன்னு தெரில்ல ஒரு டூ டேஸ் இருந்தோன்னா அப்பதா ரீல்ஸ்ல எல்லா வரு அதே மாரியே அது இந்த ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டு அப்டின்னு சொல்லி அடுத்த நாளே ரெண்டு நாளைக்கு சேத்து வச்சு வாங்கி சாப்பிடுவேனா
ஆ அதேதா சுகர் ரேட் இதுவரைக்கு எடுத்தது இல்ல இனி என்ன ஆகும்னு தெரியாது
அதுதா நெறைய பேர் சொல்றாங்க சுகர் டேட்ல்லா இருந்தா ஆ பேஸ்ல இருந்து ஒடம்புல இருந்து ஃபுல்லா கிளீன் ஆயிடு ஃபேஸ் எல்லா கலராயிடுனெல்லா சொல்றாங்க அதுதா எனக்கு தெரில்ல அது அந்த ஆசைல்ல செரி நம்மளு இருந்து பாப்போமே அதும் பிஃபோர் ஆஃப்டர் துக்கெல்லா போடறாங்களா சுகர்டேக்கு முன்னாடி அப்பறம்னு னு சொல்லி போடைல்ல இவளோ சேஞ்சஸ் இருக்குமா
ஸ்கின்னோட அந்த சுருக்கம் எல்லா கொஞ்சோ நல்லா இதாயிருன்றன்னிக்கி ஆமா ஆமா ஆனா நா என்ன யோசிக் கிறேனா நம்ம சின்ன வயசுல இருந்தே சுகர் எடுக்குறோ
அதுதா
ஆனா திடீர்னு இப்ப வந்துட்டு சுகரா கட் பண்ணுன்னா அப்ப எல்லா எதுவுமே இந்த மாரி கேட்டது கெடையாதே இப்ப வர்றவங்க என்ன பண்றாங்கன்னா சுகர ஃபுல்லா கண் கட் பண்ணிரு அ சின்ன வயசுல இருந்தே இதே டீ இதே காஃபி தா சின்ன வயசுலயு இதே ஸ்வீட் தா சாப்ட்டோ எந்த பிரச் சினையு இருக்கலியே
அதுதா ஒருவேளை அந்த ஃபுட் ஹேபிட்னாலதா இப்போ ப்ராப்ளம் இருக்கோ இன்னவோ அப்டினு சொல்றாங்க
யாருக்கு தெரியு எதா ஒவ்வொண்ணா தா மத்தவங்களோட பேச்ச கேட்க கூடாது என்ன கேட்டீங்கன்னா இந்த மோட்டிவேஷனல் டாக்கர்ஸ் நல்லா சொல்லுவாங்க ஆ பட் ஆனா அவுங்க அ ஆ தோணு அ மோட்டிவேஷன் அப்ப மோட்டிவேஷன் அந்த மோட்டிவேஷன் ஃபோன ஆஃப் பண்ணதுக்கப்பறோ மோட்டிவேஷன்ல்லா பறந்துரு அதேதா ஆனா எக்ஸ்பெக்டெல்லா பாத்தி ஆ லைப்ல எப்பவுமே எக்சசைஸ் இருக்கணுனு தா நா நெனைப்பே ஏதோ ஒரு எக்ஸசைஸ் ஒன்னு இல்லாட்டி ஸ்கிப் பிங் இல்லாட்டி ஜாக்கிங் சை க்ளிங் எதோ ஒண்ணு நம்ம வீட்ல உட்காந்து கொ இப்டியே ஃபோன பாத்தா அத பண்ணி இதப் பண்ணி எகிறி குதிச்சு அதெல்லா ஒண்ணுமே வேணா ஏதோ ஒண்ணு ஒண்ணு வாக் இல்லாட்டி ஜாகிங் இல்லாட் சைக்ளிங் ஏதோ ஒண்ணு டு ரெகுலரா இருந்துச்சுன்னா பாடிக்கு வந்துட்டு அவ்ளோ நல்லதுன் தா நா நெனைக்
கண்டிப்பா எனக்குமே வந்து இப்ப எனக்கு இந்த இர் ரெகுலர் பீரியட்ஸ்சா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாரி இருக்கப்போ நானு எக்சைஸ் பண்ணும்னு சொல்லி பண்ணுவே ஒரு ஒன் மந்த் பண்ணு ஒன் மந்த்தே அதிகோ ஒன் மந்த் பண்ணிருக்கே நார்மல் ஆயிட்டா அவ்ளதா நார்மலாயிருச்சு இனி என்ன பிராப்ளம் அதுதா ஒன்னு இல்லியே அப்டின்னு சொல்லி விட்டுருவே அவ்ளோ தா ஒன் மந்த் த்துக்கு மேல நா இது வரைக்கு எதுவுமே பண்ணது கெடையாது எக்சைஸ்லா ஆனா எத்தனையோ பொண்ணுங்க எப்டி எல்லா பண்றாங்க எக்சசைஸ் ல்லா ம் ம்
நானும் அதேத்தா சொன்னே எ ஹஸ்பெண்ட் கிட்ட ரொம்ப ஃபேட் ஆ பாடியா இருக்குது அ ஓ அவர் நா அப்ப சொன்னே அவரு கிட்ட நா ஜிம் போயிரலான்ருக்கே ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் ஜிம் வெ ச்சு நடத்திகிட்ருக்காரு அப்ப அவ சொன்னா நீ வா எ கூட கம்பெனி வந்தன்னா ரெண்டு பேரு போலா வா அப்டின்னு சொல்லி அவக்கு அவ ஆனா இந்த மாரி ரொம்ப ஒல்லியா லீனா இருப் ப்பா அவ அவ என்ன நெனக்கிறானா ஹஸ்பண்ட் அந்த இதுல இருக்கறனால அவ கொஞ்சோ கூடி ஃபிட்டா இருக்கணுன்னு நெனைக்கிறா அப்ப வா எ கூட வா எ கூட ஆள் இல்லதனால தா நானு போகறதில்ல நீ வா அப்டின்னு சொல்லி சொல்லுவா
ம் ம்
நா யோசிப்பே சேரி இவ கூட போயிட்டோனா ஓகே தான அப்டின்னு சொல்லிட்டு அவ சொன்னா அவ ஹஸ்பண்ட் வச்சு ரன் பண்றனால ஃப்பீ கூட நம்மளுக்கு வந்து எதோ நல்லா டிஸ்கவுண்ட் பண்ணிரலா வா அப்டின்னுல்லா சொன்னா பட் ஆனா இவரு அ அதேதா இவரு என்ன சொல்றார்னா நீ வந்துட் டு ஒடம்ப கொறகிறதுக்கு ஃபுட் கண்ட்ரோல் பண்ணி எக்சைஸ் பண்ணி ஒடம்ப கொறை காச குடுத்து கொண்டு போய் ஒடம்ப கொறக்கணுனு ஒரு அவசியமு இல்ல அது கடசி து உன்னாலேயே தாங்க முடியாதுன்ற நெலவைக்கு நீ ஏயே எல்லாத்தையு கண் கம்மி பண்ணிருவ
ஆனா இருந்தாலு ஒருத்தோ இப்ப நம்ம காஸ் கொடுத்து போறோங்கிறப்ப நமக்கே தோணு இதுக்கெல்லா நம்ம காஸ் செலவு பண்ணுட்டு இருக்கோ நம்ம கரெக்டா பண்ணணு அப்டின்னு சொல்லி தோணி நீங்க கண்டிப்பா பண்ணுவீங்க அந்த மாரி போனீங்கன்னா
அதேத்தா நானு யோசிக்கிறே நா என்ன யோஸ்கீறே ன்னா பர்சனல் ட்ரைனர் இருப்பாங்க நம்ம கைட் பண்ணுவாங்க எல்லாமே இரு கு ஃபுட்டு வரைக்கு கைட் பண்ணி அவுங்க இன்இன்னத்த சாப்பிணுனு சொல்லுவாங்க நம்ம கரெக்டா இருப்போ ஒரு ப்ரீ மந்த் அவுங்க சொல்றாங்க இந்த பி சி ஓ எஸ் இருக்குற நாளைக்கு அவங்க கிட் ட வந்து த்ரீ மந்த் அந்த கரெக்ட்டான அந்த ஒரு இத ஃபாலோ பண்ணி புள்ளைக்கு வேற க்யூர் ஆயி அவுங்க பிரக்னன்சிக்கு பிரெக்னன்ட்டா இருக்காங்களாமா அந்த ஒரு லே இப்போ அப்ப எந்த அளவுக்கு அவுங்க மாத்திருக்காங்க அப்டி அப்டி சொன்னா அவுங் கேக் பிவரே கேக்றதே இல்ல ஆ நீ சாப்ட்டு சாப்ட்டு வளத் உன்னத்தானே சாப்பாடு கம்மி பண்ணு நா சொல்றனா சாப்பறது இல்ல இப்டி அப்டின்னாலுமே அவர் சொல்றது சரி சாப்ட சாப்டறதில்ல ஓகே எக்ஸசைஸ் பண்ணு
ம் ஆனா வீட்லயே இருந்துட்டு உங்களுக்கு எக்சசைஸ் பண்றதுக்கு நமக்கு கஷ்டமாதா இருக்கு
ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லா சொல்றாங்க ஜூம்பா டான்ஸ் இவ்ளோ ட்ரை பண்ண ஏரோபிக் டான்ஸ் ட்ரை பண்ண எப்டி இருக்கு கொஞ்சோ யோசிங்க ஒரு கதவ சாத்தி பாட்ட போட்டு நம்மளால நின்னு ஆட முடியுமா
ஆ
யாரோ ஒருத்தர் அப்பதா வீட்டு வந்து தட்டுவாங்க
அ அது இல்லாம கொழந்தைங்க இருக்குறப்போ உங்களுக்கு கொஞ்சோ கஷ்ட நீங்க டயட் ஃபாலோ பண்றது எல்லாமே
இதே என்னால வந்துட்டு எப்படியோ சொல்லுவாங்களே கண்ட்ரோல் பண்ண முடியறதுல்ல
எது
அவனு ஸ்டார்ட்
இப்ப அக்காவுக்குமே அக்கா இருக்காங்க எனக்கு அவுங்களுமே வந்து ரொம்பவே உடம்பு போட்ருச்சு அவுங்களுக்கு நைன்டி கே ஜி் ஸ் மேல இருக்காங்க இப்ப வந்து பாப் பாக்கு வந்து ஒரு ஒன்ற வயசு இருக்கு ரெண்டு வயசு ஆக போகுது அவங்கள வச்சுட்டே அவங்களால வேல செய்ய முடில எப்படின்னா ஆ ரொம்ப எப்டி சொல்றது இருந்தாலு வந்து உடம்பு கொறைக்கணு அப்டின் சொல்லி எக்ஸசைஸ் பண்றதுல இருந்து அவுங்க டயட் கியா அவ்ளோ இருக்காங்க எனக்கு அதுதா ஆச்சரியமா இருக்கு எப் ப்டி இருக்க இ இப்ப வந்து ஃபீட் பண்ற உமன்கெல்லா ரொம்ப பசிக்குல சொல்லுவாங்க எல்லாம் அவங்க சாப்டவே மாட்டாங்க என் அதாவது அளவா எடுத்துப்பாங்க எதாயிருந்தாலு அதுதா இங்க ஊர்ல இரு இருக்காங்க இங்க வந்தாங்கன்னா நா வந்து மாத்தி விட்ருவ அது இதுன்னு வாங்கி சாப்ட்டு பழக்கி விட்டு வெயி வெய்ட் வச் பண்ணி தாட்டி விட்ருவ ம்
என்ன பண்றது நம்ம இதேதா பிரச்சன வீட்டுக்கு போனாலு ஃபிரெண்ட்ஸ் கூட வெளிய போக வேண்டியது கண்டதையு சாப்ட வேண்டியது அம்மா சொல்லியே அனுப்புவாங்க போய் அதயு போய் வாங்கி சாப்புட்ருக்காத அப்டின்னுவாங்க ஆனா நம்மளால மு டியாது என்ன கேட்டீங்கனா நா நா இவருக்கிட்ட அதேதா சொல்லுவ என்ன வந்துட்டு கரெக்ட்டான ஒரு ஜிம்ல ஜாய்ன் பண்ணி விடுங்க நா வந்துட்டு நீங்க சொல் ஒரு மாதிரி ரெண்டே வாரத்துலக் கொறச்சு காமிக்கிற அதுக்கப்ற சாப்ட மாட்ட அப்படின்னா அவர் கேக்குறதுல ஏ உடம்புல்ல உ உடம்புதான நீ பாத்துக்கோ ஆனா சொல்லுவாரு ம் இந்த மாரி அப்ராட்ல இருக்குறனால அவரு சொல்லுவாரு இது மாரி வர்றதுக்குள்ளாற கம்மி பண்ணு கம்மி பண்ணு அப்டின்னு எங்க நடக்குது சேரி அடுத்த டாப்பிக்ல மீட் பண்லா அ ஓகே
அ